ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன ஃபோன் பண்ணா எடுக்கல உனக்கு ஒரே பிசி பிசினு வந்துச்சு
ஆமா நாங்க ஸ்கூல் அட்மிஷன் காண்டி போயிட்டே
அப்டியா
கொழந்தை சின்ன பாப்பா ஸ்கூலுக்கனுப்
ஹலோ
ஸ்கூல் அட்மிஷனுகாண்டி போயிட்டே எ பாப்பாக்கு வந்து ஸ்கூல்ல போகணு அப்டின்னு சொல்ட்டு இருந்தாங்க
ஆ ஓ செரி செரி செரி ஓகே
அதுக்கு என்கொயரி பண்ண போனா என்ன ஃபீஸு எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் லா இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குட்டா ஆக்டிவிட்டிஸ் அப்புறவு எந்த மாதிரி ஃபீஸ் கட்டணு அப்டின்னு சொல்லி அதெல்லா என்கொயரி பண்ணத காண்டி போயிட்டே
ஓ சேரி சேரி அத நாதா ஒனக்கு ரீ கால் பண்ணனா பசங்களுக்கு ரீ ஓபன் ஆவப் போது இல்லியா அதனால நம்ம ஆ கேக்குதுங்ளா
அ கேக்குது கேக்குதுங்
ஆ மேரி ரீ ஓபன் ஆகப்போது எதாப் பர்ச்சேஸ் பண்ணனுல்ல பசங்ளுக்கு இந்த பேகு ஷூவு லஞ்ச்சு பேகு டிஃபன் பாக்ஸ்சு இதெல்லா வாங்கலான்ட்டு போலான்ட்ருக்கே அதா ஒனக் தெரிஞ்சக் கட எதாவ்து இருந்தாலு சொல்லே இல்ல எனக் தெரிஞ்ச கட இருக்கு எந்த கடைக் க பெஸ்ட்டாருக்கு நம்ப டிசைட் பண்ணிட்டு போலா
ஆ கண்டிப்பா இப்ப வந்து இங்க எங்க வீட்டுக்கிட்ட கொஞ்சந் தூர வந்து ஒரு ஆஃப் ஆஃப் கிலோமீட்ருக்கு அங்க டி மார்ட்டு புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்கன் சொன்னாங்க எங்க ஹஸ்பண்ட் வந்துக் கூட்டு போனாங்க அப்ப நெறைய கூட்டோ இருஞ்ச்சி ஏனா டி மார்ட்டுன் சொல்லம்போ பத்து மணிக்தான் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனா அவுங்க ஆறு மணிக்கே க்ளோஸ் பண்ட்டாங்க அதுக்கு ரீசன் கேட்டா சொன்னாங்க இல்ல நெறைய புதுசா ஓப்பன் பண்ணிருக்க நெறையா ஆஃபர் போட்ருக்காங்க அதனால நெர் ரே பேர் மானாங்க எங்கனலா வந்து இதுப் பண்ண முடில இப்போ நாங்க டென் ஓக் கிளாக் வர அலோப் பண்ணனா எங்களுக்கு நைட்டுச் ஃபுல்லாவே ஷாப் ஓப்பன் பண்ணி வச்ச மாரி இருக்கு அப்டின் சொல்லி சொன்னாங்க அப்போ என்ன ரீசன் என்ன கேட்க போ போ சொன்னாங்க ஸ்கூல் பேக்ஸ்ஷு அது மாரி இப்போ சம்மர் சீசனால குளோத் எல்லாமே டிஸ்கவுண்ட்லப் போட்ருக்காங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க அதுப் போக இப்போ நம்ம கொழந்தைகளுக்கு சாப்பாடு வக்கிற டிஃபன் பாக்ஸ் கூட ரொம்ப சூடா இருக்கு மாரி அந்த இதுலா நல்லாருக்கு தண்ணி வாட்ரு பாட்லு எல்லாமே நல்லாருக்குன் சொல்லி சொல்லிருந்தாங்க
ஓ செரி செரி ஓகே ஓகே எனக்கு இங்கியு ஒரு ஒர் ஒரு ஒருத்தவுங்க சொல்லிருந்தாங்க இது மேரி ஆஃபர் போட்ருக்காங்க இது மேரி தேர்ட்டி பர்சன்டேஜூ ஆஃபர்ருக்கு அ உங்ளுக்கு யூஸ் ஆகு கண்டிப்பா ஏனா வு நீங்க ரெண்டு பசங்க வச்சிருக்கீங்க சொன்ட்டுக்கு கார்டு அந்த கம் கந்தக் கடையோட கார்டு எனக் குடுத்துடு போனாங்க நீங்க வந்து ஒ வந்து கடைய வந்து பாருங்க ஒங்குளுக்கு புடிச்சிந்தனா நீங்க எடுக்கலா ஏனா நல்லா இருக்கு நெறைய பேர் வந்து வாங்கறாங்க ஆஃபர் வந்து அவுங்கப் பயன்படுத் திக்கிறாங்க நீங்களு வந்து பயன்படுத்திக்கோங்க அப்டின் சொல்லி கால் பண்ணிருந்தாங்க சரின்ட்டு அதா நா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்ருந்தே செரி இல்ல இன் மேரி நா அவுங்ளியு அழச்சிட்டு போலா இல்ல நீங்ளு என் அன்னைக்கு சொன்னீங்ள இன் மேரி ப பசங்ளுக்குலா வாங்கப் போலா அப்டின் ட்டு சோ அதனாலதா உங்கள்ட்ட செரி கால்ப் பண்லா அப்டின்ட்டு மூனு தரவ கால்ப் பண்ணே நா என்ன நெனைக்கிறேனா பேக் மட் டுங் கெடையாது அங்கியே ஷூவு இருக்கா தனியா அது அது ஒரு ப்ளோர்ல இருக்கா சோ அங்கியே பேகு வாங்கிட்டு அப்றோ ஷூ வாங்கிட்டு லஞ்ச்சு பேகு அப்றோ லஞ்ச்சு பாக்ஸ்சு அப்றோ பேகு எல்லாமே அங்கியே வாங்கில்லான்ட்ருக்கே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
டிஸ்கவுண்ட்லாங் குடுக்கறாங்ளா எல்லாத்துக்மே இல்ல ஒன்னுக் மட்டுந்தா குடுக்கறாங்ளா ஏனா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பாக்கணும் குவாலிட்டியா இருக்கணு நம்ளுக்கு திங்ஸ் வேணா டிஃபன் பாக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் குடுக்காங்க அப்டின் சொல்ட்டு நம்ம வாங்கனோனா இப்போ ஒரு மாச்த்ல வாங்கிட்டு வந்து பேக் வந்து பிஞ் பிஞ்சிர போற மாரி இருக்க கூடாது நல்ல ப்ராண்டட் நேம்மாய் அந்தம அந்த மாரி கெடைக்கிறதா இல்லனா குவாலிட்டியா இருக்கா எல்லா பாத்துதா நம்ம அங்க அந்த கடைக்கு போ முடியு அதுல்லா நீங்க விசாரிச்சீங்களா
ஆ நா விசாரிச்சே அவிய்ங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவ்து கம்பெனி அதாவ்து நம்ம ஆ இதுவு இருக்கு குவாலிட்டியாவு இருக்கு அத நீங்க நார்மலாவு இருக்கு உங்ளுக்கு என்ன பிரான்ட்டடா வேணுமோ பிரான்ட்டடு தரோ ப்ரான்டடுக்கு பாத்தீங்கனா ட்வென்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தராங்க நார்மலான நம்ப வாங்கறம்ல அதுல வந்து தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வரைக்கு தராங்க நீங்க இதுல வந்து நீங்க பொருத்து வாங்கிக்லா இப்ப நியூ நியூ கலெக்ஷன் கூட வந்துருக்கு அது நியூ ஆ புதுசாவா வந்துருக்க பிரான்டட் கூட வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏனா போன வ போனவோ போன இயர் தா லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பேக்கு நல்லாருக்குன்ட்டு நறய தடவ வாங்கி யூஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கு ஒன் இயர் ஆகுதா நறய பேர் நல்லாதா இருக்குன் சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஒன்ஸ் வந்து பாருங்க உங்ளுக்கு புடிக்கு இந்த கார்டு வச்சுக்கோங்க ஆனா அவுங்க குடுக்குற ஒரு கார்டுருக்கு அந்த காட வச்சு நம்ம கேட்டனா அதுக்கு இன்னு கொஞ்சோ தள்ளுபடி தரே யூஸ் ஆகு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கூட எக்ஸ்ட்ரா வந்து அவுங்க பண்ணி தராங்ளா ஆ அதுல லெதரு லெதரு வருது நார்மல் பேகு அந்த மாரி இதுவு மாடல் வ இந்த மாரிநறைய அது மேரி கொழந்தைங்ளுக்கு இப்போ சின்ன கொழந்தைங்களுக்கு வந்து பொம்ம போட்டது இந்த மாரி இந்த நறையா அந்த மாரி ஒரு பேக்ஸு நறையா நறையாருக்கு பெரிய பசங்களுக்கு தகுந்த மாரி பேக்ஸு இருக்கு ஆ அந்த மாரி எல்லாமே இருக்கு இப்ப பெரியோங்க மொத கொண்டுமே இருக்குமா இப்பல ஆ லேப்டாப் பேகு ஆ நம்ம ப்ப டூரிஸ்ட் ஸ்டார்ட்ல போறோல அந்த மாரி பேகு எல்லாமே இருக்கு அது ஒரு ஒரு தனி செக்ஷனே இருக்கு அங்க வந்து பாருங்க பாத்தின்னா ஒங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கெடைக்கு அப்டின் சொன்னாங்க செரி ஓகே வரோன் சொல்லிட்டு அந்த கார்ட நா வாங்கி வச்சுருக்கே
ஓகே ஓகே நம்ம போலா நா வந்து என்னோட சிஸ்டரு அவுங்களுக்கு ரெண்டு கொழந்தையள் இருக்காங்க அண்ண பிள்ளைளுமே ஸ்கூல்ல போறாங்க எல்லாத்தைமே நா கூட்டிட்டு வாரே ஒரு நாள் வந்து நம்ம வந்து என்ன பண்லா பஸ் வசி பஸ்லல்லா போய்ட்ரே இருக்காது நம்ம எல்லா ஆட்டோ இல்லன்னா கார்ல போய்ட்டு வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு வாங்குன மாரி இல்ல ஃபஸ்ட்டு போய் பாக்கோ என்னென்ன இருக்கு ஏனா ஒங்களுக்கு புடிச்சிருக்கு எனக்கு புடிக்கு நீங்க சொல்றீங்க ஒங்க கருத்த நம்ம எல்லாரு போய் பாத்துட்டு எந்த மாரி இருக்கு அப்டினு டிசைட் பண்ணிட்டு அதுக்ப்பறோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலா பேக்கல்லா ஏனா இப்ப ஸ்கூல்ல வந்து ஆ செல ஸ்கூல் இப்ப நா போட்ற ஸ்கூல்ல வந்து அவுங்க என்ன சொன்னாங்கனா புக்கோட சேத்து வந்து நாங்க பேக்ல்லா குடுப்போ ஷூஸ் குடுப்போ யூனிஃபார்ம்ல்லா குடுப்போ அப்டி சொல்றாங்க அந்த மாரி இருக்குப்போ வந்து நா இப்ப ஸ்கூல்ல ரேட்லா கேட் டு நா நாளைக்கு போய் கேட்டு வரே இங்கேயு அங்கயு எப்டி இருக்கு செல ஸ்கூல்ல வந்து அவுங்க ஸ்கூல்ல குடுக்கறது தா சிம்பிள் வச்சு இருக்கு அந்த ஸ் கு அந்த ஷூ தா போடணு அப்டின் சொல்வாங்க அந்த மாரி இருக்கப்ப வந்து நா வெளில பர்ச்சேஸ் பண்ணா எனக்கு அது வேஸ்ட்டாவு இருக்கு அதனால நா நாளைக்கு ஸ்கூல்ல போய்ட்டு என்கொய்ரி பண்ணிட்டு அதுப்றோ என்னோட ரிலேஷன் எல்லாத்தியு நா கூட்டிட்டு வரே
ஆ கண்டிப்பா ஒர் நாள் போவோ போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோனா ஆ இந்த மாரி பேகு ஆ நீங்ளு சொல்லுங்க என்ன எந்த கடைக்கு போகலா எங்க போயி நம்ப வாங்லா அப்டின் நீங்ளு சொல்லுங்க அது மாரி ரெண்டுமே நம்ப நீங்க சொல்ற கடைக்கு போய்ட்டு
ட்ரு ஒன்னு புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க அங்க வாட்டர் பாட்டில்ஸ்லா நல்லா இருக்கு நா எ ஹஸ்பண்ட் வந்து அவங்க வேலைக்கு போணோ டிஃபன் ஏனா சாப்பாடு காலையில பண்றோ நம்ம எந்திச்சி ஏர்லி மார்னிங் பண்றோ ஆனா ஆஃப்டர்நூன் தா அவங்க சாப்புட்றாங்க அந்த சாப்பாடு வந்து சூடா இருக்கதுக்காண்ட ஹாட்ஃபாக்ஸ்குள்ள சில்வர் டைப்லயே இருக்கு சில்வர் டைப்லயு இருக்கு இன்னு பிளாஸ்டிக்ல உள்ள வெச்சுருக்க ஆனா கொஞ்சொ காஸ்ட்லியா இருந்தாலுமே அது வந்து ர யூசஸ் ஸா இருக்கு அது கொண்டு போறாங்க ஸ்டில் இப்ப வர யூஸ் பண்ணிட்டு தா இருக்காங்க அவங்க ஒரு சிக் ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட ஆயிட்டு ஆனா அந்த நல்லா சூடாதா இருக்கு அப்டின்னாங்க ஆனா அதுதா அந்த மாரி கொழந்தைகளுக்கு நம்ம குடுக்கலாமா ஏனா சாப்பாடு வந்து இப்போ சம்மர் சீசன்ல ப்ரச்சன இல்ல அ ரெய்னி சீசன்ல வந் து அப்புறோ விண்டர் சீசன்ல வந்து குழ தைகள்க்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப கோல்டா இருக்கு அதனால இந்த மாரி டிஃபன் வந்து வாங்கி கொடுக்கலான்னு நா நெனைக்கிறே
நானு அதா நெனச்சே நீங்க சொன்ன மாரி அது நல்ல ஐடியாதா ஏன்னா வந்துட்டு மொத ஃபர்ஸ்ட் நா வந்து டப்பர் வேர் தா குடுத்தே சோ நம்மளுக்கு வந்து டப்பர் வேரு ஓரளவுக்கு நல்லா தா இருக்கு நெனைக்கிறே ஏன்னா அது கொஞ்சொ குவால் ட்டியா வாங்குனா நல்லா இருக்கு பிளாஸ்டிக் என்ன பொறுத்த வரைக்கு எப்போதுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டே சோ அது கொழந்தைங்களுக்கு வந்து ஓ ஹெ ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அதனால நம் நா சில்வரு இல்லன்னா ஆ இது மாரி கொஞ்ச அழுத்தமான டப்பர் வேரு இந்த மாரி யூஸ் பண்ணுவே எனக்கு அது கொஞ்ச நல்லா இருக்கு அதுனால நம்ம தகுந்த மாரிதா வாங்கிக்கணு சாப்பாடு அவங்களுக்கு கொண்ட்டு போற மாரி லஞ்சு பேக்கு பேக்ஸ்ஸு அவங்களுக்கு அந்த லஞ்சு பேக்கு கொஞ்ச நல்லா இருக்கணு ஏன்னா நா போன வாட்டி வரப்போ ஒரு லஞ்சு பேக்கே பாத்தீங்கன்னா வர ஒரு ஒரு வருஷத்துல மூணு தடவ வாங்கிட்டே அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஒரு ஷாப்
அதுதா சில எடத்துல வந்து என்னப் பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் குடுக்க பேர்ல வந்து ஸ்டாக் உள்ள பேக்ஸ் எல்லா சேல் பண்ணுவாங்க அந்த மாரி அதா சொல்றே நா அந்த மாரி பேக் வந்து நம்ம வாங்க கூடாது ஏன்னா அது குவாலிட்டி இருக்கா நல்லா பிராண்டட் கூள்ள தா இருக்கா எல்லா எல்லா பாத்துதா நம்ம வந்து ஒரு பொருள வந்து ஏனா நம்ம வருஷ வருஷ வந்து பேக் மாத்துறது அது வந்து ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பென்சிவே நமளுக்கு அதிகமா இருக்கு அந்த மாரி இருக்கப்போ வந்து நம்ம பேக்ஸ்ல லஞ்ச் பேக் ல ஷூஷ் அந்த மாரி வந்து பைசா வந்து ஒன் டைம் போட்டாலு அது வந்து ந ல்லா ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் ஆகுற மாரி போடணு ஏனா அடிக்கடி வாங்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நெறைய எக்ஸ்பென்சிவ் தா இது காமிக்கு
ஆமா கண்டிப்பா நா அது மாரிதா வாங்கி ஆ அதாவது கோவல இது ஆஃபர்ல வாங்குல நார்மலா போய் ஒரு நா பக்கத்து கடையில ஒரு வாங்கிட்டே ஒரு நல்லா இதுக்குன்னு வொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு போய் நா வாங்கல கொஞ்ச அன் டைம்ல வாங்கறதுனால எனக்கு வந்து இது என்ன ஆச்சு நா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு வாங்க போய் மூணா வாங்கிட்டே இப்ப எனக்கு அது லாசு தா இப்ப ஒண்ணு வாங்கனோம்னா அது ஒன் இயர் நல்லாகு கொஞ்சோ ஒழச்சாதா அந்த பேக்கு நம்மளுக்கு கொஞ்சோ காசு மிச்சமாகு நம்ப நம்ப என்னா பண்ணிட்ற நா என்னா பண்ணிட்றே எதோ அர்ஜென்ட்க்கு போய் வாங்குற துனால இப்ப நா ஒரு பேக வந்து ஒரு வருஷோ வெச்சுக்குறதுக் பதிலா பதிலா மூணு பேக வாங்கி ஒன் இயர் வெச்சுக்கிறே அப்போ எனக்கு அது நஷ்டந்தா ஆகுது அதனால இந்த வருஷோ நா என்ன பண்ண போறே நல்ல பேக்கா குவாலிட்டியா நல்லா அழுத்தமா பசங்களுக்கு ஏத்த மாரி பேக வாங்கி யூஸ் பண்லான்னு இருக்கே
ஏன்னா நீங்க சொல்றது கண்டிப்பா ஏன்னா எங்க பக்கத்து வீட்ல என்ன பண்ணாங்க முன்னூறுவாய்க்கு இருநூறுவாய்க்கு கெடக்குன்னு சொல்லிட்டு எல் கே ஜி தான் படி இங்கே வாங்கனாங்க பேகு என்ட்ட வந்து சொன்னாங்க முன்னூறுவாய்க்கு நா என்னோட கொழந்தைக்கு வந்து தௌசன் ருபீஸ்ல வாங்குனே ஆக்சுவலி அரே ஒரு த்ரி தௌசன் சம்திங்க் இருஞ்சு தௌசண்ட்ருபீ்ஸ்கு டிஸ்கவுண்ட் குடுத்தாங்க தௌசண்ட் ஃபைஹண்ரட்க்கு வாங்கிட்டே அவ்ங் சொன்னாங்க சின்ன கொழந்தைக்கு இவ்ளோ பெரிய பேக்கா நானா அவே த்ரீ ஏர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த கொழந்தைள் டூ ஹண்ட்ரடக்கு வாங்கின பேக் வந்து டூ மந்த்லயே இத ஆயிட்டு அது பெறவு அவு‌ங்க சொன்னாங்க நா வந் து இந்த மாதிரி வாங்குனது தப்புன்னு சொல்லிட்டு அடுத்த வருசத்துல வந்து அவங்க பேக்க சேஞ்ச் பண்ணாங்க.
சரி சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோ நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆ ரெண்டு கடையும் செக் பண்ணுவோ அந்த ரெண்டு கடயில எது பெஸ்ட்டோ நமக்கு தோணுதோ நம்ம அத பொறுத்து நம்ம வந்து பேக் வாங்கிக்கலா. சரிங்களா நாளைக்கு நாம களம்பி போகலாம் ஆ சரி
ஸ்கூல்லயு கேட்டுட்டு அதுகப்றோ நாம போலா
ஆ செரி
ஓகே